க்கம்
ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க
நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க உம் நா நல்லா இருக்கேங்க எனக்கு ரொம்ப நல்ல விதமா போச்சு உங்க வாய்ஸ் தான் சரியா கேக்கல கொஞ்சம் மெதுவா கேக்குது
ஆ இப்ப எப்படி கேக்குது உங்களுக்கு
இப்ப தெளிவா கேக்குது
ஆ ஓகே எதுவும் இல்ல பயன்படுத்த மாதிரி எதோ செய்திதான் நான் யூஸ் பண்
ம் சேரிம்மா
சேரி ஓகே இந்த நாள் உங்களுக்கு எப்படி போச்சு இன்னைக்கி
எனக்கு நல்லபடியா போச்சு நா நெனைச்ச வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு ஆபீஸ்ல
அப்படியா ஓகே சேரி எப்ப நீங்க ஆபீஸ விட்டு நீங்க வீட்டுக்கு வருவீங்க நீங்க எப்பயுமே ஒரு நேரம் ஏதாவது இருக்கா இல்ல எப்ப எப்பனாலும் கெளம்பி வருவீங்களா
நா காலையில பத்து மணிக்கு கெளம்பிட்டு நாலு மணிக்கு திரும்ப வருவ இன்டர்நெட் கட் ஆகுது ஆமா
இப்ப உங்களுக்கு நா பேசுறது சரியா கேக்குதா இல்ல எப்படி
நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேக்குது
ஆ சேரி ஓகே இருக்கட்டும்
சேரிங்க நா சொன்னது என்னன்னா காலையில பத்து மணிக்கு போயிட்டு நா மதியானம் நாலு மணிக்கு வருவேன்
ஓ அப்படிங்களா எவ்வளோ மணி நேரம் ஏதாவது குறிப்பிட்ட நேரம் வந்து உள்ள இருக்கணும் இல்ல எப்பனாலும் போய்க்கலாம் எப்பனாலும் வரலாம்னு ஏதாவது இருக்கா இல்ல எப்படி
எனக்கு ஆறு மண் நேரம் உள்ள ஆபீஸ்ல இருக்கணும்
அப்படிங்களா எனக்குமே அதேதான் சே அதேதான் எனக்குமே ஆறு மண் நேரம் உள்ள கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வாரத்துல மூணு நாள் போகணும்ன்னு சொல்றாங்க உங்களுக்கு வாரத்துல எத்தன நாள் போகணும்னு சொல்றாங்க
எனக்கு வாரத்துக்கு நாலு நாள் போகணு சொல்றாங்க
அப்படிங்களா ஓகே இப்டிப்பா எல்லா எல்லாரும்
போகலன்னா என்னோட மேலாளர் வந்து எனக்கு வந்து எதுக்கு வரலன்ற காரணத்த கேப்பாரு நா ஒரு ஒரு வாட்டி என்ன சொல்லுவேனா மழை பெய்ந்தது எனக்கு கொஞ்சோ வந்து ஒடம்பு செரியில்ல அப்டின்னு சொல்ட்டு நா காரணோ குடுத்தா செரின்னு சொல்லுவாரு
ஓ அப்டிங்களாங்க எனக்கு எப்டினா வந்து வரலனா இந்த மாதிரி காரியம்லா க என்ன காரணங்கள்லா எனக்கு கேக்குறது கெடையாது அவுங்களே வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு விடுமுறையிலா குடுப்பாங்க பாத்திருக்கீங்ளா நமக்குன்னு ஒரு அ இந்த நாள்கள்ல வந்து நம்ம வந்து வேல பாக்க வேணானு சொல்லி அதுல ஒவ்வொரு நாளு எனக்கு வந்து அவுங்க வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து அத வந்து எடுத்துக்குறாங்க இப்ப நா ஒரு நாள் ஆபீஸ் போலன்னா என்னுடைய ஒரு நாள் விடுமுறை அது போயிரு து எனக்கு சோ இப்டிதா எனக்கு நடந்துட்டு இருக்குறனால வேற வழியே இல்ல என்னால வந்து வீட்ல உக்காந்து வேலையு பாக்க முடியாத சூழல்லதா போயிட் இருக்கு
ம் இது ரொம்ப தப்பாச்சேங்க ஏனா உங்களுக்கு குடுக்கப் பட்ட விடுமுறைகள அவங்க எப்டி கை வைக்க முடியும்
கா நீங்க சொல்றது கரெக்டு தா நீங்க சொல்றது செரியான விஷ்யம் தா ஆனா அவங்க என்ன சொல்றாங்கனா இந்த இந்த எங்களுக்குனு ஒரு சில பில ஆ இது இருக்கு எங்களுக்குன்னு ஒர் ரூல்ஸ் இருக்கு அத நீங்க பின்பற்றியே ஆகணு அப்டி விதிமுறைகள பின்பற்றியே ஆகணு விதிமுறைகள பின்பற்றலே அப்டினா நம்மலோடைய விடுமுறைைய அவுங்களே வந்து எடுத்துக்கறாங்க இப்போ ஒர் ஒரு சில நேரத்துல ஒரு சிலபேருக்கு வந்து எல்லா விடுமுறையு முடுஞ்சு போயிரு அவங்களுக்கு முட்டையில இருக்கு அப்டி இருக்கவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அது வந்து மைனஸ்ல போயிடுது மைனஸ் ஒன் மைனஸ் இரண்டு மைனஸ் மூணுன்னு போயிருது அது நாளடைவில்ல என்ன ஆயிடுதுன்னா ஒரு நாளைக்கான வேலை பாக்றது ஒரு நாளைக்கு இவ்ளோ சம்பளம்னு இருக்கு பாத்துருக்கீங்ளா அந்த ஒரு சம்பளத்த வந்து கழிச்சுட்டுதா நமக்கு வந்து மாசோ மாசோ இரு ல வந்து சம்பளலோ போடுறாங்க இந்த மாதிரியு வந்து இது வந்து ரொம்ப ஆ யாய் ரொம்ப இது எல்லாருக்கு நடக்கறது கெடையாது யாருக்கெல்லா வந்து விடுமுறை முட்டனு போகுதோ அவங்களுக்கு நடக்குது இது
ம் ம் இது ஆனா வந்து ஆஃபிஸ் வந்தே ஆகணும்னு சொல்ட்டு எல்லாரையு ஃபோர்ஸ் படுத்துற மாரி இருக்கு
ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தா இது வந்து எல்லாரையு வந்து ஒரு அ கட்டு கட்டுப்பாடுக்குள்ள வெச்சுக்கணு நெனைக்கிற மாதிரி இருக்கு நல்லவேல உங்ளுக்கு அந்த மாதிரி இல்லாதது வந்து ரொம்ப நல்ல விஷ்யோனு நா நெனைக்கிறே
ஆமா இது எனக்கு என்ன என்ன கம்பேர் பண்றப் போ இது கொஞ்சோ ரொம்பவே பரவாயில்ல பரவால்ல
ஆமா ஆமா நீங்க நைட்டு இன்னைக்கு வந்து என்ன சாப்ட போறீங்க
நாங்க நைட்டு வந்து மா பொதுவாவே வந்து ஹெல்தியா சாப்டு லைட்டா சாப்டு சீக்கிரமாவே சாப்டு தூங்கணுனு பாப்போ இன்னைக்கு வந்து நாங்க என்ன சமைக்கிறோனா ராகி தோச சா சமச்சு சாப்ட போறோ
அப்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்ல விஷ்யோ ஏனா எல்லாருமே சொல்றாங்க நம்ம வேகமா சாப்டுறனு அப்டினு நம்ம வந்து அவ்ளோ வேகமா சாப்ட முடியாதுதா எல்லாரு ஆறு மணிக்கு சாப்டுற்றே அஞ்சர மணிக்கு சாப்டுறே சூரியன் மறைவறதுக்கு மு ரொம்ப கஷ்டோ என்னதா இருந்தாலு நீங்க சொல்ற மாரி ஒரு எட்டு மணி இல்லனா ஒரு ஏழ்ர மணிக்கு முன்னாடியா நம்ம சாப்டணு அது நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது
ம் காலை உணவு வந்து ரொம்ப ஹெவியா சாப்பட்ணு ஹெவின்னா வந்து அதுக்குன்னு வந்து பீஸா பர்கர்ன்னு சாப்ட சொல்லல அ ம ஹெல்த்தி ஃபுட் லைக் சர்க்கரைவள்ளிக்கிழங்கு வாழப்பழம் ஆ லைக் ஓட்ஸு இந்த மாரி வந்து ஹெல்த்தியா சாப்டுக்னு மத்யானோ வந்துட்டு நா வந்து முழுஞ்ச அளவுக்கு ரைஸ் அவாய்ட் பண்ணுவ அ ஏனா ரைஸ்ல வந்து காப்ஸ் இருக்கு அதனால நா முடிஞ்ச அளவுக்கு சப்பாத்தி சாப்டுவே மத்யானோ சப்பாத்தி கூட பன்னீரு ஆ இல்லைன்னா வந்து ஆ சிக்கன் கிரேவி இது மாரி நா மத்யானோ சாப்புடுவே நைட்டு வந்து பொதுவாவே வந்து இட்லி தோச இது மாரி நா சாப்டுவ
அப்டிங்ளாங்க ம் காலைல நீங்க சொல்றது கரெட்டுதா காலை மாவு சத்து நெறையமா நெறைய இருக்கற ந்து நம்ம சாப்புடக்கூடாதுதா ஆனா நம்ம வளந்து வந்த வீடுகள்ல பாத்தீங்ன்னா மாவு சத்து தா நம்ம